ஹலோ அக்கா
அ கேக்குதா சிஸ்டர்
ம் கேக்குதுக்கா ஆ நல்லாருக்கேக்கா நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லாருக்காங்கக்கா அங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
ஆ அம்மா நல்லா இருக்காங்களா
ம் எல்லாரு நல்லாருக்காங்க சிஸ் சேரி ஆ ஆ கண்டிப்பா சொல்ற சிஸ்டர்
ம் ஒன்னுல்ல சிஸ்டர் கம்மிங் சண்டே நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களானு கேக்கலதா அடிச்சே
ஆ ஃப்ரீயாதா இருப்ப சிஸ்டர்
ஆ ஒரு ஒண்ணுல்ல நம்ம மின்னாடியே பிளான் பண்ணிருந்தோம்ல எங்கயாச்சு வெள்ல போலா அப்டின் சொல்லிட்டு அதா நம்ம சும்மா எங்கயாது பக்கத்துல எதோ கோயில் அந்த மாரி நம்போ சரௌண்டிங்ல சுத்தி பாக்ற மாரி எது இல்ல டெம்பிள் தா இருக்கு அங்க வேணா போய்ட்டு வருமா ஒரு
ஆ போலா சிஸ்டர் கண்டிப்பா போலா எந்த கோயிலுக்கு போலானு நீங்களே சொல்லுங்க
ம் இப்ப நம்ம கொஞ்சோ உங்க வீட்லா அலோ பண்ணுவாங்கலா கொஞ்சோ லாங்கா போக ஒரு தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த மாரி போகறதுக்கு
ஆ அம்மாட்ட கேக்கணு ஆ போலா சிஸ்டர் அது ஒன்னு பிரச்சன இல்ல கேட்டுட்டு வந்துருவ
ம் இல்லன்னா கூட உங்க வீட்ல அலோ பண்லனா கூட பரவால்ல நம்ம வந்து இதோ பக்கத்துல சரஸ்வதியம்மன் கோயில் அந்த மாரி கூட போய்க்குலா
ஆ சேரி சிஸ்டர்
ம் நீங்க கூட
கோயிலுக்கு போணுனு எனக்கு ஆசையாதா இருக்கு நா இங்க இருந்தா ரொம்ப தூரமா இருந்தா உடுவாங்களான்னு தெர்ல
ஆஹ் நீங்க பேர் கீழ இல்ல இன்னு போனது கூட
அஹ் ஒன் டைம் போயிருக்க அங்க நா படிச்சிட்டு இருந்தப்பல்லால போயிருக்க நீங்க போயிருக்கீங்களா
ஆ நெறைய டைம் போயிருக்க சிஸ்டர் நா அங்க
ஓ அங்க நல்லா நெறையா இருக்கு.
ஆ நா சின்ன பிள்ளைய இருக்கக்குள்ளல்லா அதுதான் வந்து பெரிய அஹ் சம்மர் ஹாலிடேஸ்னா ஸ்பெண்ட் பண்ற பிளேஸே அது தா அந்த மாரி இருக்கு இப்ப எப்டி இருக்குன்னு தெரில ஆனா அப்ப வந்து ஜூ அப்றோ பிளே பண்றதுக்கு நெறையா அந்த மாரி பிளேசஸ் நெறையா இருக்கும் ம் நெறை கூட்டமு இருக்கும் கோயில் பாத்தமா அப்டே சைட்ல கொஞ்சோ வாக்கபள் டிஸ்டன்ஸ் தா நடந்து போனா அங்கியு ஜூ இருக்கு அப்றோ வந்து நம்ம அங்க பிளே பண்றதுக்கான எடல்லா இருக்கும் ஆமா
ஜூ நா பாத்த மாரி ஞாபகோ இல்ல ஏன்னா நா ஒன் டைம் தான போயிருக்க அதுனால எனக்கு ஞாபக இல்ல அங்கயே அவசர அவசரமா வந்தோ ஆஹ் ஆஹ்
இப்ப எப்டி இருக்குன்னு தெர்ல நா போனதெல்லா நா ஸ்கூல் படிக்கிறப்ப போனது டென் இயர்ஸ் பிஃபோர் சொல்லலா அப்ப இப்ப கொஞ்சோ
கா அங்க நெறயா நம்ம பாக்கலா சிலைகள்லா நெறய இருக்கு ராஜாக்கள் இந்த தான நெறயா அங்க போய் பாக்கலா
அக்கா நம்ம வேணா ப்ஃரெண்ட்ஸா வேணா போனா நம்ம ரெண்டு பேரு போ னா ஒன்னு உங்க பெஸ்ட்டு ப்ஃரண்ட்ஸ் அந்த மேரி இருப்பாங்க அந்த மேரி நானு எ பெஸ்ட்டு ப்ரெண்ட்ஸ் கூட ஒரு அஞ்சாறு பேர் சேந்து போனா வீட்லயு சீக்ரோ அலோ பண்ணிடுவாங்க
அங்கயே இன்னு ஒன்னுமே இருக் க்கு சிஸ்டர் தஞ்சாவூர் பெரிய கோயில் தவுத்து ஆ ஏதோ அரசர்களோட ந்த வாலு அந்த மாரி திங்ஸ்ல்லா அவங்களோட பொருட்கள்லா வந்து ஒரு இதுல வச்சிருக்காங்க மியூசியம் மாரி
ஆ மியூசியம் இருக்கு சிஸ்டர் ஆ நான் ஒன் டைம் தா பேயிருக்கே அதுக்கு தஞ்சாவூர் கோயிலுக்கு நெறைய டைம் போயிருக் கே ஆனா அந்த மியூசியம்க்கு ஒன் டைம் போயிருக்கே அப்ப ரொம்ப ஏதோ பேமஸ் ஏதோ ஆ விழாமாறி கொண்டாடுனாங்க அங்க அப்போ அது நல்லாதா இருந்துச்சு அப்ப அரசர் என்னென்ன யூஸ் பண்ணாரு அந்த மாரி எல்லாமே இருந்துச்சு ஏட்டு இசட்டுங்க பாக்கத்துக்கு அது நல்லாதா இருந்துச்சு அவங்க அவங்களோட கோட்டையில வச்சிருப்பாங்க அது
ஸ் ஓ நா அதா சிஸ்டர் எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு அந்த மாரி பழங்காலத்து அரசர்கள் யூஸ் பண்ணது அதெல்லா பாக்கணும்னு அ ஆர்வமா இருக்கு ஆனா அங்க போவே முடியல எனக்கு ஆ ஆனா ஒன் டே ஃபுல்லா இருந்தா தா அங்க போலா காலைலே நம்ம விடிய காலைலே கெளம்புனாதா கரெக்டா இருக்கு ஒன்டே ஃபுல்லா ஆ ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு
ம் அங்க எங்க பாட்டி வீடுமே இருக்கு சிஸ்டர் நம்ம போயிட்டு அழகா அங்கிருந்து பிரஷப் ஆயி நம்ம போயிட்டு ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு அன்னைக்கே வரணு இல்ல அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம மறு நாள் காலைல நம்ம வீட்டுக்கு அப்பறோ வந்துடலா அங்க பாட்டி மட்டுந்தா இருக்காங்க ஒன்னு ப்ரச்சனை கெடையாது அதனால ஆ அம்மா அப்பாவோட அம்மா இருக்காங்க ஆ இவ்ளோ நாளுமே நாங்க சம்மர் ஹாலிடேஸ் அங்க போயிட்டுதா ஸ்பெண்ட் பண்ணுவோமே
ஆ ஆனா ஒன் டேல நம்ம வந்து பாக்க முடியாதுதா எல்லாத்தையு புல்லா பண்ணிட்டு வர முடியாது சேரி சேரி சிஸ்டர் நம்ம ஒரு நாள் போகோம்னு நீங்க ச சண்டே கூப்ட்ருக்கீங்கன்னா நா அம்மாட்ட கேட்டுட்டு நா சொல்றே சிஸ்டர்
கண்டிப்பா சொல்லுங்க ப்ரெண்ட்ஸா நம்ம எல்லா சேந்து பேயிட்டு ஓன் டே என்ஜாய் பண்ணிட்டு வருவோ எப்பொழுது வீட்லயே இருக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சோ இதா இருக்குல்ல கொஞ்ச மைண்ட் ப்ரெஷரா இருக்குல்ல நம்ம கொஞ்ச வெள்ள சுத்தி ஏ பர்த்டே ரிலாக்ஸ் ஆகிட்டு வரலா
ஆ சேரி சிஸ்டர்
ஆ சரி நை நைட் என்ன சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டா சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்களா
ம் இப்பதா தோசுத்தி சாப்ட்டே
நா இங்க இட்லி சாப்ட்டே முட்டகோஸ் சட்னி வச்சு ஏ நாந்தா சிஸ்டர் பண்ணே முட்டைகோசு வச்சு சட்னி ஆனா இன்னைக்கி வெங்காயோ இல்லையா முட்டைக்கோஸ் சின்னதா ஒரு முட்டைகோஸ் இருந்துச்சு அத வெங்காயத்துக் பதிலா அத போட்டுக்கிட்டே கொஞ்ச நல்லா வதக்கிக்கிட்டே
அ டிஃப்ரண்டா இருக்கு சிஸ்டர் நா இப்பதா ஃபர்ஸ்ட் டைம் கேள்வி படுறே நீங்க ரெசிபி சொன்னீங்கன்னா நா வந்து
வே அத அரைக்கலா நம்ம என்ன வெங்காயத்துக்கு பதிலா அத போட்டுக்க போறோ அவ்வளோதாப்ப எண்ணெ ஊத்தி பட்டைமெளகா மூணு போட்டுக்கிட்டு கொஞ்சமா இது நல்லா நல்லா இருந்துச்சு நா அததா இப்பதா சாப்ட்டு வந்த
சரி அப்ப எனக்கு முட்டக்கோஸ் சத் மட்டு இப்ப ரெசிபி சொல்லுங்க நாளைக்கு நா இம்ப்ளிமெண்ட் பண்ணிற அத
செரி சிஸ்டர் இப்ப சொல்லவா ஆ அதா என் எண்ண ஊத்திக்கிட்டு மூணு பட்டைமெளகா போட்டுக்கணு அ அப்புற வந்து வெங்காயத்துக்கு பதிலாதா நம்ம முட்டைகோஸ் சின்ன சின்னதா அரிவோல
ம் தேங்
அதே அரிஞ்சிக்கிட்டு ஒரு கைப்புடி போட்டுக்கோங்க அப்புற தக்காளி போட்டுக்கோங்க நல்லா வதக்கணு நல்லா உப்பு போடுங் கல்லுப் போட்டுக்கிட்டு தேவையான ஆ ஆனியன் இல்லைன்றதுனால நா அத போட்ட ஆ நல்லாதா இருக்கு ஆனா வந்து நம்ம வெங்காய தக்காளி அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இருந்தாலு இது நல்லாதா இருக் து ஆ இருக்கு வெங்காய இல்லாதனக்கி நம்ம இந்த மாரி இது பண்ணிக்லா முட்டைக்கோசு இருந்துச்சு அப்டின்னா வெங்காய இல்லைன்னா இதை பண்ணிக்கலா
பரவாலயே உங்கள்ட்ட நெறைய ரெசிபி கேட்டு க்கலா போலியே டிஃப்ரெண்டா சொல்றீங்க அதனால
எங்க அம்மா கூடய முள்ளங்கி இருக்கே முள்ளங்கி சட்னி கூட பண்ணலா இருந்தது ஆ ஆனா முள்ளங்கி வந்து அந்த ஒரு ஸ் ஸ்மெல்லு அதோட ஸ்மெல்லு வரு
அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சட்னிக்கு முட்டைகோஸ் கூட வராது
வெத முள்ளலைங்கி போட்டாலு நம்ம வெதக்கிதா பண்னு
ஆ ஆமா
ம் ஓகே நீங்க இந்த முட்டகொசு ரெசிபியே சொல்லுங்க வெதக்கிட்டு வெறு தக்கா க்காளி பட்டமொளகா முட்டை கொசு மட்டு போட்டு வெதக்கிட்டு நார்மலா சட்னி
தேவையானதுவே நல்லா வதக்கிட்டு அரச்சிட்டு தாளிச்சு வுட்ருங்க
அந்த முட்டுகோஸ்ல அந்த ராஸ்மேல் அந்த நறுக்
ம் அது நல்லா அரைச்சடுங்க இல்ல எதுவுமே இல்ல நா சாப் தனி நல்லா இருந்துச்சு
சரி நாளைக்கு எங்க வீட்டுல இப்ப
அ ம் கண்டிப்பா பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க
எங்க வீட்டு நல்லா சொல்ல மாட்டே இந்த சட் னி வந்து என்ன போட்டு செஞ்சுக்கன் சொல்ல சொன்ன சாப்ட மாட்டாங்க சாப்ட்டதுக் இது என்ன புதுசா இருக்கு
ஆ அவங்களாவே கண்டுபுடிச்சு சொல்றாங்களான் பாருங்க பாத்துட்டு எனக்கு திருப்பி நீ ஃபோன் பண்ணி சொல்லுங்க
அ அதுக்கப்பற தா சொல்லணு இல்லனா நம்ம டேஸ்ட வந்து டேஸ்ட் பண்ணாமே அவங்க ரிஸ்க்னு சொல்லிடுவாங்க
ஆமா
ம் நெக்ஸ்ட் தடவ நா பேசக்குல உங்கள்ட முள்ளங்கி சட்னி என்னான் கேட்டுக்கறே நீங்க அடுத்தது புதுசு புதுசா கத்துவ நீங்க இன்னு அப்ப அத ட்ரை பண்லியா
இல்ல ட்ரை பண்லா அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரு அது அதனால தா நா யோசிச்சுட்டு அது பண்ணலச்ச அந்த சட்னி முள்ளங்கியு ஒண்ணு இருந்துச்சு ரெண்டுத் இ இது பண்ணி பாப்போன்னு பண்ண நல்லாதா இருந்துச்சு முள்ளங்கில நா பண்ணி பாத்துட்டு சொல்ற
அஹ் ஓகே அத நீங்க வந்து ரொம்ப இதுக்காக பண்ண வேணா நல்லா இருந்துசுன்னா கண்டிப்பா சொல்லுங்க ட்ரை பண்ணி பாப்போ
ஆ கண்டிப்பா சிஸ்டர்
நாங்கதா எப்போதும் போல வெங்காயோ சட்னி பூண்டு இதுதா இதுதா ரொட்டீனா போய்ட்டுருக்கு இது கொஞ்சோ டிஃப்ரெண்டா இருக்கு ஆனா இது ட்ரை பண்லா பீடரூட் வெச்சு எதாவது ட்ரை பண்ணிருவீங்களா
பீட்ரூட் வந்து அல்வாதா நல்லா இருக்கும் சிஸ்டர்
அப்ப அதையு உட்டு வைக்கல
பீட்ரூட் அல்வா சூப்பரா இருக்கு பீட்ரூட் வந்து நம்ம சேர்த்து மாட்டோம் இல்லையா பீட்ரூட்டு கேரட் ல அது வந்து அல்வாவா நீங்க கொஞ்சோ செஞ்சு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சாப்பல்லா ரொம்பல்லா விரும்பில்லா சாப்ட முடியாது
ஏ உங்கள்ட்ட பீட்ரூட் கேட்ட அப்டின்னா எனக்கு பீட்ரூட்டு இந்த மாரி சமைச்சு சாப்ட்டா புடிக்கவே புடி
புடிக்காது மோஸ்ட்லி யாருக்குமே புடிக்காதுதா ஜூஸா குடு ச்சா ரொம்ப அது ஒமட்டு
சாப்டதா மாட்டோ ராவா ஜூஸ் போட்டு குடுப்ப ஜூஸ் போட்டு குடிச்சதே எனக்கு ஏன்டா குடிச்சோன்னு ஆயிட்டு இனிமே லைஃப்ல அதுமட்
இருக்குவோ
ஒரு மாரி கேறாகுது அப்ப நெறைய பேர் சொன்னாங்க அது பிளட்டோட கலக்கறதுனால நமக் கு டேரட்டா பிளட்டு இது பண்றதுனால நமக்கு அது டக்குன்னு ரியாக்ட் ஆகுதோ அப்டின்னு அதனால அத அன்னையோட விட்டுட்ட
ஓ ஓ அதா சிஸ்டர் இந்த மாரி அல்வாவா வேணா செஞ்சு பாருங்க
ம் பீட்ரூட் எங்க வீட்ல வாங்கனாலே எனக்கு செஞ்சு கொடுக்குது வடை செஞ்சு கொடு எங்க அம்மா ரொம்ப புடிக்கு அத பீட்ரூட்னால வட மட்டுந்தா பீட்ருட்ட வட அஹ் அந்த கல்ல வட போடுவீங்கல்ல அதோட கா மாவுல வந்து பீ பீட்ரூட்ட வந்து நம்ம நார்மலா அ ஜூஸ் ல்லா இல்ல நார்மலா தோலசீ இது சீவிட்டு நம்ப பொரியலுக்கு செத்துவீங்கள அந்த கேரட் செத்துறத அதுல செத்திட்டு அந்த பொடிமா சொன்னீங்க வந்து கல்ல கல்ல வடையோட மிக்ஸ் பண்ணி வேற ஒன்னு போடவேணா கல்லவடக்கி பருப்பு ஊற வச்சு அரப்பீங்கல்ல அத அரைக்கலா வேணா பருப்பு ஊற வச்சு ச்ச அரைச்சு எடுத்துட்டு அதோட இது மிக்ஸ் பண்ணி வடையா மட்டு தட்டி சாப்டுவோ சமையா இருக்கு அது நல்லா கிரிஸ்பியா நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க டைம் பண்ணி பாருங்க நல்லா
எஸ் சார் கண்டிப்பா பண்ணிட்டு நா சொல்ற சேரி சிஸ்டர்
ஆஹ் ஓகே சிஸ்டர் நீங்க பாருங்க டைம் ரொம்ப ஆய்டுச்சு அப்றோ நீங்க போய் சாப்டுட்டு சீக்கிரோ தூங்குங்க சரி பாய் ஆ ஆ ஓகே சிஸ்டர் ஆ